ஆ
ஹலோ ஹலோ
ஹலோ சொல்லு
கேக்குது கேக்குதாடா
ஹலோ கேக்குதா
கேக்குதாடா
ஆ கேக்குது கேக்குது உனக்கு
எனக்கு விட்டு விட் எனக்கு விட்டு விட்டு கேக்கு தள்ளி வந்து நிண்டு பேசுனீனா பரவால
அதனா கேள்வி
ஹலோ
இந்தா தரே இப்போ
ஆ கேக்குது என்ன பண்ற
இங்க தா வீட்ல காய்ச்சல் வேற போட்டு போட்டு வீட்டுல சும்மாதா உட்கான்ட்டுருக்கறே
காய்ச்சல் பிடிச்சிருச்சா
ஆமா படப்பாக்கிருக்கு
ஏ என்னாச்சு
அட இந்த காய்ச்சல் ஒண்ணு புடிச்சிட் விடவே மாட்டிக்கிது ஒரு வாரமா
அ
ஒ ஓ
சேரி சாப்ட்டியா ஆ சும்மாதா உக்காந்து
எங்க முத்துமணிமால எழுதாத கம்பராமாயணோ எழுதியா
ம் வருவே நாயித்துகெழமன்னு சொன்னாங்க ஈசு தா சொல்லிச்சு சொல்லுவா சொன்னாங்க
திங்க கெழம கம்பம் போனாங்க
ம் ம் நாய்த்துகெழம கணபதி ஹோமம்மா
ம் அந்த ஐயப்ப குரூப்ல தா எனக்கே அனுப்ச்சு விட்டுருந்தாங்க
எனக்கு அதுலதா வந்துர்ந்துது அதுக்கு முன்னாடி நம்ம கருமாரிஅம்மன் கோவில் பூசாரி சொன்னாரு
சென்டு எல்லா போட்டு பயங்கரமாக்கிட்டாரு வாழ்று பாத்தியா
நா பாக்லயே நேத்து நம்ம நேத்து எல்லா வரும்போது ஒண்ணுமே இல்ல
ஒண்ணுமே இல்லியா நேத்திக்கி அந்த வழியா நீ போனியா
ஆமா என்னைய அவ கொண்டு வந்து எறக்கி விட்டால்ல
அதான்டா உன்னைய அவன்ட்ட பா ச்சா அந்த ஏரியாக்கு போய் பாத்தியான்னு கேட்ட
எவன ஓ முத்துமாரியம்மன் கோவில் வழியிலதா வந்தனே ஒண்ணுத்தியு காணு நீ எத்தன மணிக்கு பாத்த சாய்ங்காலமா நா மத்தியானோ பாத்தே
சாய்காலோ பாத்தா சாணியதா‌வழிச்சிட்ருந்தாங்க
அஹ ஏ இப்பயே சாணி வலிக்கிறாங்கோ சேர் சேரி
இப்பதா ஸ்பீக்கர் கட்டிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஏரியாக்கு
வன்ட்டே பா
நம்ம கோயில்ல அப்டிதா ஆமா ஒருவாரோ போது போன வர்ஷோ ரெண்டு வர்ஷோ ரெண்டு வாரோ தான்ன சாட்னாங்க
இல்ல போன வர்ஷோ ஒரு வாரோ தான சாட்னானுங்க
ஒரு வாரமா ரெண்டு வாரோனு நெனைக்கிறே
இல்ல ஆஹ ஒரு வாரந்தா சாட் னாங்க ஏன்னா கும்பாபிஷேகோ முடிஞ்சுட்டு நமக்கு ரெண்டு வாரோ சாட்டுனாங்க
இல்லடா நம்பளுக்கு இருவத்தி ஏழு தானே
என்னது இருவத்தேழு
நோம்பி
நோம்பி நமக்கு இந்த வர்ஷோ கெடையாதுல்ல இது பன்னெண்டு அடுத்த மாசோ
அடுத்த மாசம பன்னெண்டாவது மாசமா
ஆஹ ஏழாவது மாசோ பன்னெண்டா தேதி
அப்ப இந்த இருவத்தி ஏழுன்னு போட்டிருந்துச்சு இந்த மாசோ
இருவத்தேழா இருவத்தேழு இல்ல அது வந்து பதினெட்டு ஆறு அது என்ன பாலினம்மா என்னமோ பண்றேன்னாங்க அது இந்த மாசோ பண்ணிட்டு அடுத்த மாசோ அ நம்ம சாமியதா வப்பாங்க
ஏய் அப்ப கீழ அந்த இது நம்ம சாமி உக்கார வைக்கு போம் போது கீழ ஒண்ணு இருக்கு தெரியுமா
ஆம்மா
அது செதுக்கிட்டு இருந்தாங்கடா நேத்திக்கு கோயில்ல கருமாரியம்மன் கோயில்ல
அ எடுத்துட்டு மறுபடியு வப்பாங்கன்னு நெனைக்கிறே
நானே பாத்தே என்னால்ல செதுக்கிட்டு இருந்தா நா என்ன நெனைச்சே ஓ புதுசாமிதா வப்பாங்ளோ
பன்னெண்டு வர்ஷமா இந்த சாமிதா இருக்குது
ஆ
ஆ அவ்ளோலா
சாமி சாமி எடுத்துட்டாங்க தான கோயில்ல இருந்து
டேய் நம்ப கோயில்க்கே நா போல
நானே இப்ப வெளிய போகலடா
ஆ முன்னாடி அப்பும் அது என்னது அது வேலியாட்ட போட்டு மறச்சிருந்தானுங்க.
ஆ
செரின் சொல்லி வந்துட் இருந்த.
ம் மின்னாடி எதாவ்து மஞ்ச கலர் பச்ச கலர் மேலையில எடிட் பண்ணுகுறான்ங்க
ஆஹ அவ இ பூசாரி கேட்டதுக்கு அதெல்லா ஒண்ணு இல்ல. பெய்ண்டிங் மட்டுந்தா அடிக்கிற அப்பிடின்னா.
பெய்ண்டிங் மட்டுந்தானா. டே அப்பன்னா நோம்பி வெச்சிருக்கலான்டா. மின்னாடியே டக்குன்னு பெய்ண் டிங் பண்ணிட்டு நா என்ன தெரியுமா நெனச்சே. செரி இடிச்சுதா கட் டுவானுக பய்
முள்ளா எலா இடுச்சு கட்றக்கு எப்புடி ஒரு மாசொந்தா ஆகுமா?
டே அவங் சும்மா அந்த உள்ள குள்ள மட்டு இடிக்கிறாங்களாமாடா டைல்ஸ்ஸு இப்ப வெளிய இருக்குற டைல்ஸ்ஸு. புது டைல்ஸ் போட்டு அதுக்கப்பறொ உள்ளு குள்ள இருக்குற இடுச்சு கட்றாங்குறாங்கடா
ஆ இவங்க ஃபுல்லா எலா இடிக்க மாட்டாங்க.
ஃபுல்லா எல்லா இடுச்சு கட்றக்குள்ள ஆ ஆ
போய்ரு அதுக்கு ஒரு அ அ இவனுங்க அக்கிருவானுங்க. நாள் வேணும்முல்ல அதுக்கு
ம்
சாப்ட்டாச்சா
நா சாப்பல்ல இன்னுமேலுதா
சே அப்பன்னா அலகெல்லா குத்த போறியாம்மா அடுத்த வர்ஷோ
ஆமா குத்தீர்லா. நீ குத்துரியா
நாயீ கா முத்துமாரியம்மன் கோயிலுக்கு குத்தலான் இக்குற.
முத்துமாரியம்மன் கோயிலுக்கா
ம் ம்
இதே மாரிதா அவனுங்களு கருமாரியம்மன் கோயில் நோம்பி இல்லன்னு சொல்லி அந்த கோயில் குத்திகிட்டானுங்க. கருமாரியம்மன் கோயில் நோம்பி இருந்ததுன்னா நானு விட்டு வெச்ச.
எதோ எதோ ஒரு இதுல இருக்கு. இந்த வர்ஷோ குத்துலாமா இல்ல அடுத்த வர்ஷோ குத்துலாமான்
நானே அடுத்து எனக்கு ஒரு வருஷோ போட கூடா எடுக்குவன்டா
ஆ
ரெண்டு வருஷத்தால நிப்பாட்ட குடு. ஆனா இ சொல்
என்னது
ரெண்டு வர்ஷத்துக்குள்ள நிப்பாட்ட கூடாதுடா.
ஆ ஆ
அ இது கும்ப அபிசேகதான அதனால கணக்கு இல்ல யார் யாரு கணக்கெடுப்பா இந்த வருஷ இங்க வினத்தனா கோயில் நோம்பி வினத்தின கோயில் நோம்பி பாத்தின்னா ஆ பன்னெண்டாந்தேதி என்னமோ. முத்துமாரியம்மன் கோயில் சோம்பி முடுச்சாதா நீ
முத்துமாரியம்மன் கோயிலு பதினாலு முடியுது
எப்ப
பதினாலு
ம்ம்
அடுத்த ஞாய்த்துக்கிழம
அண்ணன்ந்த தானு சேதி சொல்ற
ம்ம்
சேனல் படி
அன்னதான பதிமூணாந் தேதி அன்னதான ஆ பதினாலாந் தேதி அபிஷேகமும் அலங்காரமும்
கணக்குப்படி பாத்தா வெள்ளிக்கிழமயோட உங்களுக்கு நோம்பி முடிஞ்சிருச்சு பனண்டாம் தேதிதாண்ட இங்க நோம்பி தெரில சந்தோஷ் தா சொல்லிட்டு இருந்தா
ஆ இங்க யாரு எடுக்கராங் கரக சந்தோஷா
சந்தோஷ் ஆமா சென்ட்ரல்ல இருப்பா பாலாஜி சைடு
சேர் சேர் சேரி சேரி ஆ
ஆனா இந்த கோயில தா போல போடா ரெண்டு வாட்டி எடுப்பாங்க தெரிமா
ரெண்டு வாட்டினா
திரு கல்யாண தணிக்கும் போல கூட எடுப்பாங்க நாலு மணிக்கும் போட ஆனா போல கூடம் மட்டு தா வருது திரு கல்யாணத்துக்கி
திருக்கல்யாண அன்னிக்கா
ஆ
திருக்கல்யாணம் அன்னிக்கு பூல கூட வருமா
ம்ச் அதெலா அவங்க சீறு எடுத்துட்டு வர மாதிரி புரிஞ்ச்சா அந்த மாதிரி கான்செப்ட்ல அவங்க எடுத்துட்டு வராங்க
அப்ப மூணு நாளு கரக வரு
ஆ மூணு நாள் கரக வரு
ம்ம்ம்ம் நேத்து நக வேலைக்கு போல
பாவு நேத்து நக வேலை தம்போல
போயிருந்தீங்களா
நீ வரன்னு சொல்லி இருந்தியாமா
ஆமா அப்பற அவதா மடையன் கூப் ட்டு இல்லடா நாங்க டோல் பங்க்ஷனுக்கு போறோ அப்டின்னா
ஆ
அவந் தா கூப்பட வரேன்னா
ஆ
அஞ்சு மணி கூப்புடு நானே உன்னைய வண்டி எடுத்துட்டு கூப்பட வர அப்டின்ன சேரி கூப்டா இல்லடா நாங்கல்ல டோல் ஃபங்க்ஷன் கெளம்பிட்டு அப்டின்னா
ஆ
சேரின்னு சொல்லி நானு கட் பண்ணின்
ஆமா நேத்தி ஃபங்கஷன் போய்ட்ட
ஆ ஆ
பங்க்ஷன் போய் சரியான பங்சஷனுக்கு போயி
ம்
ஆமா இவன் சரியான சுட்டி
ம்
மானகவிதையில சண்டையாச்சு தெரியுமா
ஆமா
அதே இதாலதான் திரும்பிட்டு தோணடிப்போம்
ம் ம் எதோ ஆப்னாங்களா
இல்ல அந்த பசங்கங்களா யாரும் வரல நாங்க மின்னாடியே மெயின்ரோட்லே அடிச்சு
ம்
இதே தான் அப்போ கேரளா போலாமா கூட்டிட் பேயிரியா
என்ன பங்க்ஷனு
தாச் வாபா பையனுக்கு இன்னிக்கி
சும்மா போறதா
ம்
ஏ மால ரெடி பண்ணிட்டு ம்
எப்ப போறோ
தெரி நீ சொல்லு எப்ப வேணாலு போய்க்குலா
அன்னைக்கே இப்டிதா சொன்ன வாங்கடான் சொல்டு கூப்பறன் சொல்லி கூப்படவே இல்ல
அன்னிக்கு நாங்களே போவே இல்ல
அ
ஆமா ட்ரிஸுர் போறதுக்கு தா நானே போவே இல்ல
அ
சேர் எதுக்குன்னு சொல்லி உட்டாச்சு அவுங்க இங்க வந்டாங்க இனி மறுபடி நம்ம எங்க அங்க போறதுன்ட்டு
அ
ஆ போவேல்ல
அடப்ப
இப்ப போய்கலா
ஆ
ம்
டேய் நி அந்த வேல் வேல் பாட்டு ஒன்ட இருக்காடா கலீலேன் பாடுவாருல
என்னது
கலீல்ணா பாட் பாட்டு பாடுவருலடா வேல் வேல்னு சொல்லி
சேரி சே இரு நா கூப்பற
சேரி வை
ம்